ஆ அக்கா சொல்லுங்கா
ஆமா இப்ப நீங்க கடந்த பதிவுல பாத்தீங்கனா புலி சாதம் செய்வது எப்டின்னு என்ட கேட்டுருந்தீங்கள தோழி இப்ப அ நா செய்ற முறை வந்து உங்ளுக்கு சொல்ற
ம்
இப்ப வந்து ஒரு அதாவது நம்ம குடும்ப உறுப் பினர்கள பொறுத்து தா இருக்கு இந்த புலி சாதம் மட்டு பாத்தீங்கனா எப் ப செஞ்சாலுமே நா வந்து வச்சு சாப்டுவோ நம்ம வந்து ஒரு வாரம் வர வச்சு சாப் அப்புற அது அந்த புளிசாத பிரியரா இருந்தா கண்டிப்பா அத வந்து மரு செய்வாங்க அப்ப என்ன பண்லா ஒரு நம்ம நம்ம ஆட்களுக்கு ஏத்த மாரி நம்ம இன்னு நறைய தேவப்படுன்னா அதுக் கேத்தா மாரி புளிய வந்து ஊற வச்சிர்ணு கொஞ்சோ அப்புற பாத்தீங்கனா கல்ல பருப்பு
ம்
உளுத்தம் பருப்பு காஞ்ச மெளகா வேர்க்கல்ல ஆ கொஞ்சமா எள்ளு ரொம்ப சேர்த்தறக்க கூடாது ரொம்ப சேர்த்தோனா எள்ளோட ஸ்மெல் தா வந்து அதிகமாக தெரியு அதனால ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணு
ம்
வரமல்லி அதாவது ஒவ்வொருதங்ளோட டேஸ்ட்ட பொறுத்து இருக்கு வரமல்லி சில பேர் நறைய சேர்த்தப்பாங்க சில பேர் கொஞ்சமா சேர்த்துப் ப்பாங்க நான் ஒன்றர ஸ்பூன்தா சேத்துப்ப அதிகமா சேக்க மாட்ட ஏனா அந்த வரமல்லியோட ஸ்மெல் அதிகமா வேணாம்ன்னுட்டுன்னு இப்ப என்ன பண்ணலானா இது எல்லாத்தய்மே தனித்தனியா வறுத்து எடுத்துக்கணு கள்ள பருப்பு உ ளுத்தம் பருப்பு காஞ்சமிளகா எள்ளு தனியா இருக்கில்லயா இதெல்லாத்தயுமே தனியா வரறுத்து எடுத்து வெச்சுக்கணு வேர்கல்ல வந்து நம்ம வரு த்த வேர்க்கல்லயா வாங்கியிருந்தோனா ஓகே அப்டி இல்லைனா நம்ம அந்த வேர்க்கல்லயா வறு த்து எத்து வெச்சுக்கணு
ம்
இப்ப நம்ம இந்த வருத்து எடுத்து வெந்தயோ இருக்கல்ல வெந்தயோ அதையு சேத்து வறுத்து எத்து வெச்சனு வெந்தயம், மெளகு இப்ப இத வறுத்த எல்லாத்தையு என்ன பண்ணு பொடி பண்ணி எடுத்து வெச்சிரனு புளிய நல்லா கரச்சிகோங்க அதுல கரச்சிட்டு என்னா பண்ணீங்கன்னா நம்ம வந்து இந்த அரச்ச பவுடர் இருக்கல்ல அந்த பவு கொஞ்சமா அதுல கலந்துட்டு மீதிய பாதி எடுத்து தனியா வெச்சிரணு ஆமா இப்ப வானலைல என்ன பண்ணணுனா கொஞ்சமா எண்ண விட்டுட்டு அ உ கடுகு கொஞ்சோ உளுத்தம் பருப்பு, கல்ல பருப்பு, கருவேப்புள்ள டம பெருங்காயத்தூள் இது அஞ்சயும் போடணு போட்டுட்டு அதுக்கப்றோ நம்ம கரச்சு வெச்சிருந்தோ இல்லயா அத எ த்து ஊத்தி கொஞ்சமா மஞ்சத்தூளு ஒ அந்த சாப்பாடுக்கு ரைஸுக்கு ஏத்தா மாரி அ வந்து உப்பு சேக்கணு கொஞ்சோ பிரிஞ்சு வரும் பாருங்க அந்த எண்ண பிரிஞ்சு வரும் பாருங்க அப்ப என்ன பண்ணு ம் நல்ல அதாவது ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லெண்ண யூஸ் பண்ணுவோ சில பேரு பாத்தீங்கன்னா ரீஃபைண்டு ஆயில் யூஸ் பண் யூஸ்
பண்ணுவ நீங்க
ஏனா அந்த சாதத்துக்கு எது எடுபடுனா நல்லெண்ண மட்டுந்தா எடுபடு ஆமா அப்ப நல்லெண்ணெய்லதா வந்து அந்த சாதத்துக்கு நானு பண்ணுவ பாத்தீங்கன்னா சில நேரோ கெட க்கலனா அந்த டயத்துக்கு என்ன எண்ணெ நம்ம வீட்ல இருக்குதோ அத எடுத்து யூ
ஓகே சகோதர் ம்
ஆ இப்ப என்ன பண்ணுவோனா சாதத்த எடுத்துப்போ நல்லா ஆர வெக்கிறோல்ல சாதோ ஆர வெச் து அந்த சாதத்துல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனுனா கொஞ்சமா நல்லெண்ண வுட்டோ ஆறுண சாத த்துல கொஞ்சமா நல்லெண்ண ஊத்தி ஃபர்ஸ்ட் கெளறிக்கணு எதுக்கு கெளறி க்கனுனா அந்த சாதோ அப்பதா உதிரி உதிரியா வரு ஆமா ஒட்டாம இருக்கு உதிரி உதிரியாவு வரு அதுக்கப்பறம் பா த்தீங்கன்னா நம்ம இந்த புளிக்காய்ச்சல் இருக்கில்லயா அத எடுத்து போடணு அந்த மேலா ரொம்ப எண்ணெ இருக்குல்ல அத ஃபர்ஸ்ட் எடுத்து போட்டுக்கணு அதுக்கப்பறோ வந்து கொஞ்சோ திக்கான பதத்துல இருக்கில்லயா புளி க்காய்ச்சல் அத எடுத்து போட்டு கெளறணு கெளறிட்டு நம்ம கொஞ்சோண்டு லா ஸ்ஸா எடுத்து வெச்சோம் பாருங்க அந்த பொடி அரச்சது அத லைட்டா தூவி விட்டுட்டு அ அப்ப சாப்ட கூடாது ஒரு அர மணி நேரோங் கழிச்சு சாப்ட்டு பாருங்க கோயில்ல சாப்டற
ஆ ஆ புளியோதர ம் சேம் மெத்தேட் இது மாரிதா நானு பண்ணுவ
அப்டிங்ளா
அ ஆனா நானு பெருங்காயோ யூஸ் பண்ணதுல இல்ல இது வரைக்கு அதுல
ம் பெருங்காயந்தா அந்த சாதத்துக்கு அந்த வாசனைய வந்து குடுக்கு
அது மாதிரி நீங்க பவுடரு முன்னாடியே போட்டுடுறீங்கல்ல
ம்
கொதிச்சதுக்கு அப்புறோ தா போடுவீங்களா
என்னது தோழி
நா நெனைக்கிறே அந்த பவுடரு நம்ம வெ வெந்தய பவுடரு இப்ப பவுடர் பண்ணி வச்சிருக்கோமில்ல அது வந்து இந்த புளிக்கரைசலை வந்து கொதிக்கும் போதுதானே போடுவுறது
அது கொதிக்கும் மோடும் போடலா நம்ம புளி கரைச்சல் கரைச்சி வச்சிருகோரோல்ல அதுலயுமே எடுத்து போடலா வந்து அது எப் எப்டி வேணாலு போடலா வந்து பாத்தீங்கன்னா
ஏன்னா அது போட்டதுக்கு அப்புறந்தா அது திக்கவே இருக்கும்
ஆமா
அது வரைக்கு அது கொஞ்சோ தண்ணிய தா இருக்கு
ம் அது வந்து எப் படின்னா இப்ப த அ நெறையா வேணு அப்டின்னு நெனைச்சிட்டு என்ன பண்ணுவாங்க தண்ணியா கர ச்சுருவாங்க ஆ அதனாலதா அந்த பொடிய கொஞ்சோ கூடுதலா தனியா எடுத்து வச்சுக்கணுங்கிறது சப்போஸ் நம்ம கொதிக் கிறப்ப தண்ணியா இருந்தா கூட அந்த சாதத்துல ஊத்தி கெளறம் பாருங்க அதுக் கப்புறம் வந்து அந்த பொடியை போட்டோனா அந்த வந்து அ அந்த கெட்டி பதத்துக்கு வந்துரு
ஆ அது மாதிரி லாஸ்டா சேத்தது இல்ல இது வரைக்கு
ம்
அந்த பவோ அந்த தண்ணி கொதிக்கும்போது போட்டு அது திக்க ஆனதுக்கு அப்புறோ வேணுங்கிற பதத்துல எறக்க எறக்கி வச்சடறது முடிஞ்ச்சு அதே மாரி சேம் இன்னொன்னு வந்து நா ஏ கேட்டேன்னா நீங்க அந்த வெந்தய ரசோ சொன்னீங்கல்ல
ஆமா
அதுவு சேம் இதே மெத்தேட்ல இருந்துச்சா அதுதா அப்ப ரெண்டு ஒரே மாட்டி கே அதுல வந்து அ நம்ம தக்காளி சேக்க மாட்டோ
ஆ அப்டி ஆமா அதுல தக்காளி சேக்க மாட்டோ உ
ஆ அதுலயு அது மாரி சொன்னீங்களா அதா யோசனை வந்துருக்கு அ வருமா வராதா அப்டின்னு
அப்டியா செரி செரி இப்ப நீங்க புளிசா த்துக்கு என்ன வந்து தொட்டுக்கு எடுத்துப்பீங்க வந்து
ஆ ரெண்டு வெக்காலா
ஆ என்னன்னு சொல்லுங்க
உ அந்த வடகோ வெக்கிறோல நம்ம
ஓ ஓகே
அந்த வடகமே வந்து கொஞ்சோ ஃப்ரை பண்ணிட்டு அத அப்டியே தொவையல் மாரி வெச்சுக்கலா
ஓ
ஒன்னு அ இன்னொன்னு வந்து எப்பவு போல எல்லோருக்கு ஃபேவரட் அந்த உருளைக்கிழங்கு
கண்டிப்பா வேர்ல்டு உலக என்ன யூனிவர்ல்னு சொல்லுவா சொல்லலா அத வந்து புளி சாதோ லெமன் சாதம் தயிர் சாதம்னு இந்த சாத வகைனாலையா அந்த உர்ள கிழங்கு இல்லேன்னு வச்சுங்களே சாப்பாடு எறங்கவே எறங்காது
ஆமா அந்த மாரி அது
கண்டிப்பா அந்த கரிவெடகோ தொவயைல் ரோம் உண்மையிலே வந்து செம்மா டேஸ்ட்டா இருக்கு பாத்தீங்கென்னா இந்த ஃபங்ஷன் எல்லா போய் சாப்ட்டோன்னா ரொம்ப பிடிக்கு வந்து வளைகாப்பு தேவை எல்லா வந்தது பாத்தீங்களா மெயினா சாப்புறது அதுலதா இருக்கு பாத்தீங்கன்ன
ஆமா க்
அத அடிச்சுக்க ஆளே கெடையாது நீங்க என்ன வேணாலு பாக்குனிங்கலா உம் என் என்ன தா பிரியாணி செஞ்சு வச்சாலு கறி கொழம்பு மயின் கொழம்புன்னு வச்சா கூட இந்த வெரைட்டி சாதோ செஞ்சு உர்ளக்கெழங்கு இந்த பக்கோ கறி வடோ உம் கொஞ்சமா அப்பளோ வடகோ இந்த மாரி ஏதாது வச்சு இருப்பாங்க
உம் உம்
அது வாய்ப்பே கெடையாது மெய்ன்னா பாத்தீங்கென்னா நாங்களே வந்து கோயிலுக்கு போவோ நாளா வந்து அங்க குடுக்குற புளியோதர பொங்கல் சாதோ இத சாப்பறதுக் அத்துக்காவே மெய்ன்னா போ பாத்தீங்கென்னா அது உலகத்துல மே அதிகோ வச்ச மக்கள் வந்து இதுதா அங்க இருக்கு வந்து நம்ம நம்ம செய்வோ பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து நம்ம வந்து ஹ பொங்கல் புளியோதர இந்த மாரி எல்லா சாதமு செஞ்சு ஆ கணவருக்கு கொடுப்போ புள்ளைங்களுக்கு கொடுப்போ வீ ட்டுல உங்களுக்கு குடுப்போ ஆனாலுமே பாத்தீங்கென்னா கோயில்ல குடுக்கக்கூடிய சாதத்துக்கு வந்து அந்த சுவை வந்து அதிகோ உம் அது என்னதா தெர்ல அந்த கடவுளுக்கு படைக்கிற பிரசாதோ மட் டு அவ்வளோ ஒரு சுவையா இருக்கு பாத்தீங்ன்னா அது புரட்டாஸ் சி மாதங்கள்ல போவு பாருங்க பெருமாள் கோயிலுக்கு
ஆ
வாய்ப்பே இல்லை வந்து அவரு எவ்வளோ பெரிய அண்டால கொடுத்தாலு காலியாயிடு அந்த தொன்னையே இல்லைனாலு கையே ஏந்தியிட்டு போய் நிப் போ அப்ப பாத்தீங்கென்னா கொஞ்சோ குடுங்க கொஞ்சோ குடுங்க அப்டின்னுட்டுனு ம் மார்கழி மாதம் வந்து சின்ன வச்சுங்களே வெண்பொங்கலின் போய் நிக்கறது ஒவ்வொரு மாசமு ஒவ்வொரு மாரி யோசன ஆ அப்போ பாத்தீங்கன்னா அந்த பொ அந்த பொங்கல்ல ஒண்ணமே பெருசா இருக்காது பாத்தீங்கன்னா முந்திரி அதிகமா கெடைக்காது நெய் அதிகமா இருக்காது ஆனா அந்த மார்கழி மாதத்துல பிள்ளையாருக்கு செய்வாங்க பாருங்க அந்த பொங்கலு அவ்ளோவு ஒரு டேஸ்ட்டா இருக்கு
கண்டிப்பா அதுங்க நைன்டீஸ் கிட்டோ நைன்டின்ஸா எயிட்டிஸா ஆ ஹ அப்பானா பிடிக்குந்தா
உம்
ஆ ஹ பரவலியே எல்லாமே மேட்ச் ஆகுது
ஆமா ஆமா கண்டிப்பா தொழி கண்டிப்பா தோழி அப்டிங்களா சேரி
ஆம்மா ஆ
செரி வேற என்ன சமையல் செய்வீங்க ஏன்னா சமையல் பத்தி பேசிட்டோ இந்த ஃபுல்லாவே முடிச்சிருவோது வேற என்ன நீங்க சமயல் செய்வீங்க நல்லா வந்து இப்பத் ஊர் உருளக்கெழங்கு எப்டி நீங்க செய்வீங்க உருளக்கெழங்கு பொறியல் வந்து
உருளக்கெழங்கு நா பண்ணா எனக்கு அது புடிக்கவே மாட்டேங்கிது
அப்டியா சேரி நா செய்ற மெத்தடு சொல்றே வந்து அ நா வந்து எ பையனுக்கு வந்து பொடி பொடியா கட் பண்ணி வச்சு செஞ்சாதா புடிக்கு அ எனக்கு இன்னோரு மெத்தடு புடிக்கு அதா உருளக்கெழங்க வேக வச்சுட்டு செய்யுற மெத்தடுருக்கு ஆ அதுவு புடிக்கு அதுவு புடிக்கு பாத் தீங்னா ஆனா அவனுக்கு வந்து அந்த பொடி பொடியா கட் பண்ணிட்டு தண்ணில நல்லா அலசி எடுத்து வச்சர்னு
ஆ ஆயில்ல நல்லா ஃப்ரை பண்றது அது
அதா அதேதா தோழி வந்து
அது வந்து ரசத்துக்கு நல்லாருக்கு ஆனா இப்ப சொன்னீங்கல வேக வச்சு அந்த சோம்பு சீரகம் பூண்டெல்லா போட்டு பண்றாங்க எனக்கு அந்த டேஸ்ட் புடிக்கு
ஆ ஓகே ஓகே எனக்கு ரொம்ப புடிக்கு ஆனா எ பையனுக்கு பிடிக்குங்கனால நா அததா அதிகமா செய்வோ பாத்தீங்கனா வந்து ம் ஏன்னா அவனுக்கு அது பிடிக்கு அந்த கிரஞ்சியா கட்லபருப்புண்ணா போட்டு செய்வே வந்து அதுனால வந்து என்ன பண்ணுவனா அந்த தையிர் சாதம் மெயினா அவனுக்கு தயிர் சாத ரொம்ப புடிக்கு தயிர் சாதத்துக்கு உருளக்கெழங்கு கிச்சனுக்கு வந்து தயிர் சாத உருளக்கெழங்கு தயிர் சாத உருளங்கெழங்குன்னு சொல்லுவா அதுனால அவனுக்கு புடிச்சா மாரியே வந்து பாத்தேன்னா இந்த க கடுகு உளுத்தம்பருப்பு கா கருவெப்புல மட்டும் போடுவே
ம் ம்
கிழங்க எடுத்து போட்டுட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு லைட் டா தண்ணி லைட்டா தெளிச்சு தெளிச்சு விடுவே ரொம்ப ஊத்துனாலு அது ஒரு மாரி சொத சொதன்னு போயிடு உருளக்கெழங்கு அதுனால சும்மா லைட்டா தெளிச்சு தெளிச்சு மட்டும் வுட்டுட்டு ம் தெளிச்சு வுட்டுட்டு கடேசியா ஒரு வே ஒரு அர வேக்காடுக்கு அப்பறம் பாத்தீங்கனா மொளகாத்தூள் இருக்கு இல்லியா கஷ்மீரி மொளகாத்தூளு அது கொஞ்சோண்டு போட்டுட்டு உப்பு பாத்துட்டு அவங்கவுங்களோட சுவைக்கு ஏத்த மாரி முன்னாடியே போட்ருந்தா இப்ப தேவ இல்ல நா கொஞ்சமா போடு கொஞ்ச கொஞ்சமாதா ஆட் பண்ணுவோ பாத்தீங்கன்னா
ம்
உப்பு போட்டுட்டு பாத்து எறக்கி வச்சுட்டோன்னு வச்சுங்களே வெந்துசுனு எறக்கி வச்சு வச்சோனா போது அதுவே எல்லா சமையலுக்கு நல்லாருக்கும் பாத்தீங்கனா
ம் ம் ம் நல்லது பரவால்லியே ஆனா முடிஞ்ச வரைக்கு உருளக்கெழங்கு ஸ்கிப் பண்ணிக்கோங்க
ஆ ஓகே கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி ஆ சரிங்க தோழி நம்ம அடுத் த அழைப்புல இத பத்தி பேசுவோ தோழி
ஆ செரிங்கா
ஆ நன்றி தோழி
டாட்டா டாட்டா ம் டாட்டா
ஆ ஓகேடா
ம்